ஹலோ
ஆ ஹலோ
ஹாய்
ஆ ஹாய் என்ன பண்றீங்க நா வெங்காயோ வெட்டிட்டு இருந்தே
ஓகே சூப் பர் ஆமா சன்ஸ்கிரீன்ல்லா நீங்க யூஸ் பண்ட்ரீங்களா
சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவே வெளியே போனா யூஸ் பண்ணுவே
ஆ நா வந்து இது வச்சிருக்கே அதுன டே கன்சன் அப்பிடின்னு ஒண்ணு இருக்கும்ல அது நல்லாவே இல்ல ஆயிலா இருக்குது
என்னது
ம் அந்த அனிருத் யூஸ் பண்ணானா ஒரு சன்ஸ்கிரீன் காமிச்சாங்கல
ஆ
இங்க எதோனு அது ஆயிலா இருக்குது நல்லாவே இல்ல
ம் ம் இப்ப வேற ஏதோ யூஸ் பண்ணுங்
பர்பிள்னு ஒன்னு இருக்கு அது நல்லா இருக்குங்கறாங்க எல்லயாரு நல்லா இருக்கா
போப் ஆ அதெல்லா நா யூஸ் பண்ணதே கெடையாது
ஆனா நல்லா இருக்குன் சொல்லிருக்காங்களா
இந்த சன்ஸ்கிரீம் நா அவ்ளோவா போட மாட்டே அது ரிவ்யூ நா யாரும் கேக்கவு மாட்டே
அப்பறம் என்ன யூஸ் பண்ணுவீங்க நீங்க ரெகுலரா ஃபேஸ் கேர்
ஃபேஸ்க்கு நா என்ன சோப்பு தா போடுவே பப்பாயா சோப் மட்டு தா போடுவே
அப்பறம்
ஆ வேற ஒண்ணு கெடையாது நா ஒரு கிரீம் போர்றே
என்ன கிரீம்
அது வந்து பேரு வந்து குளோசஸ்ன்னு என்னமோ வரு
ம் ஓகே அது எப்ப போடுறது எப்டி போடுறது
அது வந்து இப்ப பேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து புல் பாத் நம்ம வொடம்புக்கு எடுத்துக்கு அப்பறோ ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்பறம் போடணு மார்னிங் ஈவினிங் எப்ப வேணு இல்ல இல்ல இல்ல அது அதுக்கு அந்த மாரி கெடையாது டாட் ஸ்பாட்ஸ்ல இருக்கும்ல
ஓ நீங்க இது சொல்றீங்களா மாஸ்டேசர்
உம் மாயஸ்சுரைசர் கெடையாது டாக்டர்ட்ட போய் நா கன்சல்ட் அப்பனு வாங்கிட்டு வந்தே
ஓ செரி ச த நா என்ன தெரிமா பண்ணுவ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு
என்ன ஃபேஸ் வாஷ் செடடாபில்லா ஓகே ஓகே
அது ஆயுள் கண்ட்ரோல் இருக்கும்ல அது
ம் அது எப்டி இருக்கு
புறா இருக்கு
சூப்பரா இருக்குன்னா எந்த மாதிரி ஃபீல்ல இருந்து
ஃபெயில் வந் து பிரை பிரைட் ஆகுது பேஸ் ஒயிட் பண்ணுது நல்லா தெரியுது
ம்
அப்புறோ வந்து அது அதுக்கப்புறோ யூஸ் பண்ணா அது கொஞ்சோ ஆயிலா இருக்குற மாதிரி இருஞ்சு எப்பனா இப்ப நா பேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தா ஃப்ரெஷ்னஸ்யே இல்ல பேஸ்ல
ஓ
அதனால இப்ப மென் இந்த நிவ்யா மென்ஸ் ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல டார்க் ஸ்பாட் வருது
ஆமா
அந்த ஃபேஸ் வாஷ்ச மறுபடியு யூஸ் பண்ற முன்னாடியே அத யூஸ் பண்ணிட்ருந்த டூ இயர்ஸா இப்ப மறுபடியு அதா யூஸ் பண்ற செட்டாபில் வாங்கி வேஸ்ட்டு செவன் ஹண்ரடு
அது வேற ரேட் வேற குட்டி தான குட்டியாதா இருக்கு ம் அத நா யூஸ் பண்ண ம்
அப்புறோ ம் இது யூஸ் பண்ணுவ
எது
இருக்கும்ல கிரீமு
ஆ
ஃபேரன் ஏன்சம்
ஃபேரன் ஏன்சமா என்னது இது ஃபேஸ் இது என்னது பிரைட்னிங்கா
அந்த கிரீம் போடுவ போட்டா ஓக் அதுக்குதா அந்த பிரைஸ் ஃபேஸ் பிரைட் எறால் ஒரு சந்தனோ வெச்சுட்டு அவ்ளதா முடுஞ்சு அவ்ளதா
ஃபேஸ் பிரரைட் ஆயி என்ன ஆகும்
குளோ குடுக்கு
குளோ ஓகே ஓகே ம்
ஆனா எனக்கு தெருஞ்சுலா கேள்ஸ்லா எப்டி தெரிமா பண்ணுவாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறோ மாயிஸ்ட்ரைசர் போடுவாங்க ங்க
ம்
சீரம் போடுவாங்க அடுத்து டோனர் போடுவாங் அதுக்கப்புறோ சன்ஸ்கிரீன் போடுவாங் அதுக்கப்புறோ அது காம்பேக் பவுடுரு இருக்குல்ல அது போடுவாங்க
இருக்குறது எல்லாத்தையு அப்பிப்பாங்க
உண்மையாலுந்தா நானே மாயிஸ்ட்ரைசர் போட்டு சன்ஸ்கிரீன் போடுவ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபேஸ்சு நீங்க ஃபேஸ்சுகெல்லா கேர் பண்ண மாட்டீங்களா
ம்வூ
இதா
எனக்கு வந்து ஸ்கின் கேர் எது போட்டாலுமே எனக்கு பிம்பிள் வந்துரு சீரியஸாதா
து அதிகமா சாப்படக்கூடாது அப்புறோ வந்துட்டு வாட்ரு அதிகமா குடிக்கணு
என்னய வந்து ஃபுட்லதா அப்டியே கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க.
அப்பறம் நீங்க டெய்லியு ஃபேஸ் வாஷ் வந்து இந்த இந்த தண்ணி இருக்குல்ல அ கூலிங் ஐஸ் கட்டி அத வச்சு ஃபேஸ்
அது நா பண்ணே அது நா பண்ணி மூஞ் சியல்லா பிம்பிள் வந்துருச்சு டூ பிம்பிள்
அப்பனா நீங்க சீரம் யூஸ் பண்ணுங்க பேஃஸ் சீரம்
சீரமு யூஸ் பண்ணே எனக்கு ச சன் இந்த சன்ஸ்கிரீனே செட் ஆகாது
சன்ஸ்கிரீன் செட் ஆகலனா சீரம் மட்டு யூஸ் பண்ணுங்க நைட்டு தூங்கும்போது
என்ன சீ சீ சீரம்
சீரம் வந்து நெறைய சீரம் இருக்கு.
நெறைய சீரம் இருக்கு எனக்கு ஸ்கின் கேரே செட் ஆகாது. நானு இப்ப டிரை கின்
டிரை ஸ்கின்னுக்குன்னா இந்த இந்த இது வாங்கி போடுங்க.
ம் பில்கிரிம்மா?
அந்த சீரம் ஃபேஷ்க்கு சூப்பரா இருக்கும்பாங்க ஆனா செவன் டேஸ்லயே ரிசல்ட் தருமா
ஆ நா அவ்ளோல்லா ஃபேஸுக்குன்னு எது பண்ண மாட்டே
ஓ நா நானே பைய நா னே இவ்ளோ போட்றே
ஆமா நம்மளுக்கு எது ஒத்துக்குதோ அப்டித்தானே இருந்துக்கணு
ம் ஆமா ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போ பண்ணுவாங்களா
ஆஹா ஏன் ஃப்ரெண்ட்ஸு அவ்ளோல்லா ஒன்னும் பண்ண மாட்டாங்க ஃபேஸ் வாஷ் மட்டு போடுவா அதும் டா டாக்டர் குடுத்ததுதா சன்ஸ்கிரீன்லா போட மாட்டா
நீங்க செட்டாப்பிள் யூஸ் பண்ணிருப்பானுங்க ட்ரை ஸ்கின் தான பெஸ்ட்டா இருக்கும் ரிசல்ட்டு ம் என் ஃப்ரெண்டும் டிரை ஸ்கின் தான் அவன் செட்டாப் பிள் தா யூஸ் பண்றான் ஆனா ஆயில் ஸ்கின்னுக்கு அவ்ளோ செட் ஆகல செட்டாப்பில் நீங்க டிரை ஸ்கின்க்கு சூப்பரா இருக்குன்னாங்க நறையா பேர் ரிவ்யூ பாத்துருக்கேன் டிரை ஸ்கின்னு சூப்பரா இருக்கும் அப்டின்னா பேஸ் ஒயிட் நல்லா பண்ணுது எனக்கு ஆயில் பேஸ் தா ஆனா பிம்பள்லா வராது
ஓ அப்டியா எனக்கு ஆயிலாதான் இருந்தது ஓ ஷைனிங்கா இருக்குமா ம்
பிம்பள் வராது வந்தாலும் போய்ரும் அதாவது எப்பயாச்சும் ஒண்ணு ரெண்டு வரும்
ம் ம் செரி செரி
அப்புறம் அந்த பர்பள் தான் சன்ஸ்கிரீன் வாங்கலான்னு பாத்துட்டு இருக்கே
பர்ப்புள்ளையா பர்ப்பிள் டாட் காமா
ஆமா அதுல பர்பிள்னு ஒரு பிராண்டு இருக்கு சன் ஸ்கிரீனு ப்லு பர்பள் கலர்ல அது நல்லா இருக்குன்கிறாங்க சூப்பரா இருக்குன்கிறா இது வாங்கி வேஸ்ட் து ரெண்டே டைம் தான் யூஸ் பண்ண ஃபோர் ஹண்ட்ரட் வேஸ்ட்டு செட்டாப்பிள் இல்ல இது அதென்னது
நிவ்யா என்னோ சொ
சன்ஸ்கிரீனு
சன்ஸ்கிரீனா ம் ம் ம் அத நான் பாத்திருக்கேன் வெளம்பரத் துல
ம் ம் ஆக நல்லாவே இல்ல வேஸ்ட்டு
ஸ்டிக்கு மாரி ஒரு சன்ஸ்கிரீம் இருக்கும் இல்ல
அது எப்படி தெரிமா ஃபேஸ் வாஷ் பண்ட்டு வந்தா எப்டி இருக்கு மறுபடி அ ஙஅப்ளை பண்ட்டா ஆயில் ஆயில் மேல பேஸ்ல அப்ளை பண்ணா எப்டி இருக்கும் அது மாதிரி இருக்குது ஒ ஒரு ஃபிரஷ்னஸே கெடைக்க மாட்டிகிது பேஸ்ல
சன்ஸ்கிரீம் எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலு அப்டிதா இருக்கு வெளிய போறக்கு ஒரு முக்கா மண்ணேர அர மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிரு
ஆ எ ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க பர்பிள் போட்டா பேஸ் ஒயிட் ஆகுது நம்ம எப்டி பவுடர் போட்டா எப்டி இருக்கு அது மாதிரி இருக்கா பர்பிள் பவுடர்லா போட மாட்டே
ஆ அப்ப ட்ரை பண்ணிப்பாருங்க உம்
அத அடுத்து வாங்கி ட்ரை பண்ணோ சன்ஸ்கிரின்
உம்-உம்
நா அது மட்டு தா பேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவ அடுத்து ஒரு கிரீம் அவ்வளதா பவுடர்லா பண்ண மாட்டே ஆனா அந்த பேஸ் வாஷ் பேஸ் வாஷ் பண்றது நல்ல பிரைட்ட ஆயிரு பவுடரடிச்ச மாரி பேஸ் நல்லா ஒயிட்டா இருக்கோ அப்ப அதுக்கு மேல ஆ கிரீம் போட்டு தா சூப்பரா நீங்கன்னா சட்டாப்பல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரையல் பேக் அந்த முன்னூறு முப்பது எம் எல்ல இருக்கு ம் அது ட்ரை பண்ணி பாருங்க அது கம்மியா தா வரு எரநூறுபா சம் சம்திங்தா வரு
உம்-உம் பாக்கற-பாக்கற
சூப்பரா இருக்கு
ஓகே-ஓகே
கதர்ந்தா கொஞ்சோ ட்ரை ஸ்கின் தா அவனுக்கு ஆனா இப்போலா சமயாருக்கு ஒயிட்டாருக்கு பேஸ்லா
அப்டியா
ஆமா அ அவன பாத்தா நானே வாங்குன அ நா ஆயில் ஸ்கின்ட்டு ஆமா ஆனா ட்ரய் ஸ்கின்க்கு நல்லா செட் ஆகுது
ப்ப ஒடம்புக்கு சோப்பு
சோப் வந்து இந்த சோப் போடுவே அந்த டீடன்ஸ் சோப்பு இருக்குல்ல
ஓ ஆமா
அந்த சோப் கர் கர்ரு கர் பிராண்ட் இருக்குல்ல
அது முன்னாடி பின்னாடி கொஞ்சோ வேற மாரி
ஆமா ஆமா அதேதா
அத்தா இப்போதா நா யூஸ் பண்றே ஒரு ரெண்டு மந்த் கைக்கு மட்டுதா போடுவ அதுனா கை முட்டங்க டேனாக்கு அது கைக்கு மூட்ட போடுவே
ம் அது டேன்ல்லா ரிமூவ் பண்ணமாட்டேங்குது பொய்யி
எனக்கு ஆகுது
ஆ
எனக்கு ஆகுது அதனாலதா திருப்பி வாங்குனே
வீட்டுக்குள்ளயே இருப்ப நீ என் சைடு யூஸ் பண்ணு அந்த சொரசொர இருக்கல அத யூஸ் பண்ணுமா
நா ரெண்டுமே யூஸ் பண்ணுவே
மாத்தி மாத்தி யூஸ் ண்ணுவீங்களா பஸ்ட் எது அந்த சொரசொரனு இருக்கும்ல அதா அப்ளே ப ஆ சாஃப்டா இருக்
அததே அது த் அது வந்து பண்ணிருவே சொரசொரனு இருக்கு ரொம்ப புடிச் தேச்சுட்டுலா இருக்கமாட்டே ஒரு லைன் ட்டா ஒரு தடவு அவ்ளோதா
அப்புறோ அவ்ளோதானா
அவ்ளதா அவ்ளதா அது தீந்து போயிரு அது ஆன்லைன்லதா வேற கெடைக்குது
ஆமா
அப்புறோ நா அவ்ளோதா போடுவே அதா எனக்கு ரிசல்ட் வ கெடச்சிது
எனக்கு ரிசல்ட் கெடைக்கலையே ந ஆனா இந்த நார் இருக்குல்ல அதுல வச்சு ப்ரோ
ஆ அப்றிலா அப்படியா
ஆமா
உ
அப்டி யூஸ் பண்ண கூடாதா
யூஸ் பண்லா அதுலா உண்ண நானே ம
உ அவதா சும்மா இத போட்டா அழுக்கு போகுமா
உ
இது நா ஒருரே டைமுதா வாங்கி யூஸ் பண்ணே முடிந்ச்சு நா அடுத் யூஸ் பண்ணவே இல்ல அடுத்
அப்படியா எனக்கு நா வாங்கினே உ
எ நீங்க எத்தன சொப்பு வாங்குனீங்க நேத்தியா
நா நா எத்தன வாங்கினே ரெண்டு வாங்கினே அது எங்க விட்ல ஒன்னு யூஸ்பண்ணா ஒன்னு நா ஒன்னு யூஸ் பண்ணே ரிசல்ட் கெடைச்சுது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு திருப்பி ஆடர் போட்டு இப்ப யூஸ் பண்ணிட்ருக்கே
ஓ சரி மறுபடி நா ஆடர் போட்டு யூஸ் பண்ணி பாக்குறே எப்டி வருதுன்னு
உ உ இப்ப நீங்களு வெளிய டூப்ளிகேட் எல அப்டி லா தரமாட்டாங்கன்னா அமேசான்ல பிப்ளிப்கார்ட்லயே அமேசான்ல தா போட்டே
என்ன வெளிய போனா
உ வெளிய அடிக்கடி போற ஆள் தான நீங்க
ஆ நா வெளிய வெயில்லதா இருப்பே நா எப்பவுமே
ஆ ரொம்ப அப்போ அத தேவப்படு
ஓ சேரி
உம் மதியானோ சாப்ட்டாச்சா
இல்ல ரெடியாயிட்ட இருக்குது
உ
பிஸ்வு சிக்கனு
ஸ்ட் கால்ல பாக்கலா
சரி ஓகே பாய்
பாய் ம்